ஆலோ வணக்கம் தோழி
வணக்கம் தோழி எப்டிருக்கீங்க
நல்லா இருக்கேந் தோழி நீங்க எப்டிருக்கீங்க தோழி
ஆஹ் நல்லா இருக்கேந் தோழி சாப்ட்டாச்சா நைட்டுக்கு வந்து பெசரேட் தா செய்லானு இருக்கே தோழி
சரி சரி
பெசரெட்டு தோச செஞ்சுட்டு கார சட்னினா இல்ல தேங்கா சட்னினா செய்லானு இருக்கே
அவ்ளதாந் தோழி தோசைக்கு தேங்கா சட் னியு நல்லாருக்கு கார சட்னியு நல்லாருக்கு
அதுதா ஒரு ஒர் டைம் சில பேர் தேங்கா சட்னி வேணா வாங்க
சரி சரி
வயசானவங்க எல்லா அதனால வேணான் சொல்லிடுவாங்க கார சட் னினா நல்லா சாப்பு
ஆமா ஆமா தோழி சில அ வயசானவங்க இருந்தாங்களா முடியாது அவங்களால
ஆஹ் இந்த ஆஹ் ஆமா ஆனா அவங்க அவங்க அவங்களுக்கு ஒத்துக்காம இல்ல எனக்கு அந்த மாதிரி ஆயிடுது சில டைம்ல இப்ப
அப்டிபியா
ஆஹ்
இதுக்கு இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல நாம ஓடி ஆடிட்டு தான் இருக்கோ ஒட்கறதே இல்ல கரெக்டா இருக்கு வேலை இல்லையே ஆனா நமக்கு அந்த மாதிரில்லா ஆகுது
ஆஹ் பாருங்களாம் அஞ்சரை மணிக்கு காலையில ஏஞ்சிப்போம்
உம்
ஏஞ்சி வாசல்லாம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கு டீ காபி போட்டு தந்துடுவேன்
உம்
அதுக்கப்புற போய் குளிச்சுட்டு வந்துட்டு திரும்பவு வீட்டை பெருக்கிட்டு அதுக்கப்புற டிஃபன் செய்வேன்
எல்லா இந்த மாதிரிதான் டைமே போயிருது இது தோழி டைம் ஃபுல்லா நம்ம வீட்டு வேலையே முடிஞ்சடுது
அடுப்பாண்டநிக்குறதுக்கே ஐயோ
ஆமா ரொம்ப கஷ்டமா இருக்கு தோழி ஆமா தோழி அந்த மாதிரிதான் இருக்கு நான் ஒரு நாளைளுக்கு மூணு வாட்டி குளிக்கிறேன்
ஆஹ் நீங்க பரவாயில்லையே மூணு வாட்டி நைட்டு் எல்லாம் போயிட்டு போயிட்டு எனக்கு ஜில் தண்ணி லைட்டா ஐஸ் வாட்டரு வச்சுடுவேன் பிர்ஜல அது வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை திரும்பி யாருக்கும் தெரியாம பக்கெட்ல ஊத்திட்டுட அதுக்கப்புறம் அந்த தண்ணியில குளிச்சுட்டுவந்த தான் எனக்கு குளிச்ச மாதிரியே இருக்கு
ஐயோ இப்போ அந்த மாதிரி வெப்பம் இருக்க அந்த மாதிரி சூடு ரொம்ப அதிகமா இருக்கு தோழி அதனாலயே இந்த மாதிரி க்குதானா நம்ம அப்படி பண்ணா நம்ம உடம்புக்குதான் கெடுதலே தோழி
ஆமா அப்படிதான் சொல்றாங்க எங்க அம்மா வீட்டு இருந்தல்லாம் மழை பெய்யுதுன்றாங்க இங்க மழை பெய்ய மாட்டேது சென்னை யெல்லாம் மழை பெயுது
ஆமா நேத்து எங்களுக்கு பே எங்க மலை நல்லா இருந்துச்சு இன்னைக்கு வரும் வரும்ன்னனு பாாரத்துட்டு இருக்கோம் ஆனா வரமாட்டேங்குது
ஆஹ்
நேத்து நான் துணிய எல்லா துவச்சு மேல போய் காய போட்டேன்னா மழை வந்து ஃபுல்லா நெனஞ்சுடுச்சு ஃபுல் துணியு எல்லாத்து துணியே நனைஞ்சு போயிருச்சு சரி இப்ப என்ன பண்றத நான் நனைஞ்ச துணிய கொண்டு வந்துருந்தே அப்படியே விட்டுட்ட காலேல பத் த வெயில் அடிச்சு ஃபுல்லா எல்லாமே காஞ்சிருச்சு அந்த மாரி ஆயிருதேபோ ரெண்டுமே அந் இந்த இதுவே பண்ணிருக்
மழப் பயிற மாரி இருந்தா வீட்டு உள்ளியே போட்ற மாரி தங்களா
இல்லப் போட்லா இப்போ இந்த பசங்ள வெச்சிட்டு போட முடியிலே தோழி
ஆஹா இல்லிங் தோழி இப்ப ஸ்டாண்ட் மாரி வாங்கி நம்ப பின்னாடி எங்குனா வெச்சிட்டு
ஆஹ் அந்த மாரி போடலா அதா நா சொல்றேனே என்ப்பயெ எங்கெங்கியோ ஏறுவா ஏதேதோ பிளான் போட்டு ஏறி அதெல்லா புடிச்சி இள்ளுவா
அஹா
அந்த மாரி பண்றா இவன வெச்சிகிட் நா போடவே முடியாது போடு வே முடியாது
ஆமா பசுங்க இருந்தாலே அந்த மாரிதா
உம் போடவே முடியல இவன வெச்சிட்டு துணிய தோக்கறத் தே ஒரு ஆயிருது இப்போ போய்க்கா மேல காயப் போட்டா கொஞ்சோ காஞ்சிரு சீக்கிரமா நமக் கொண்டு வந்த மடிச்சு வெச்சிர்லா இங்கெப் போட்டேன்னா ஏ பைய்ய இழுத் திருப்பி எல்லாத் துமே தூக்கி கீழ போட்ருவா
ஆஹ்
அதுனால நா போட்றதில்ல வீட்ல அதுல ஸ்ம் ஸ்மெல் வந்துர்து இப்போ தோழி
ஆஹ் ஆமா
அதிகமா ஸ்மெல் வந்துர்து வீட்டு உள்ள போனாலே அந்த ஸ்மெல்னால ஒரு மாதிரியாயிருது சோ அதுக்காகவே நா போறது அவாயிட் பண்ணிட்டே ப்பொ
ஓ செரிங் செரிங் செரிங்
இப்பிடி வீட்டுலயே போடுவீங்ளா இல மேலே போய் போடுவிங்ளா
ன்னா வீட்டுக்கு வெளியே கொடி கட்டி வெச்சிருக்காங்க
உம்
அங்க போட்டுப்போ
ஆஹ் அப்பிடி இருந்துச்சின்னா போட்டுக்கிலா எனக்கு வந்தூ வீட்டு முன்னாடி அப்பிடியே ஸ்டெப்சு சோ அத்னால ன்னாலே அங்கப் போட முடியாது ஸ்டெப்ஸ் கிட்ட வர வரு வரப்போ எ டே தா கரக்டாயிருக்கு சோ அதனால அங்க போட முடியாது அதனால நா அங்க போட்றது இல்ல
எனக்கு வந்து ரெண்டு வல் ஆஹ் ரெண்டு வழி இருக்கு வீட்டுக்கு
செரி செரி
முன்னாடி ஒரு வழி அப்புறம் இந்த சைடு ஒரு வழி இருக்கு
ம்
அதனால ஒரு ஒரு சைடு வழி இருக்கு பாத்தீங்களா அந்த வழியில வந்து லெப்ட் சைடு வழியில வந்து துணி கயப்போட்ருப்போ அதுக்கப்புறோ லெப்ட் சைட் தா அந்த அளவுக்கு யூஸ் னுவோ ரைட் சைடு இருக்கு வழி அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோ
சரி சரி உனக்கு ஒண்ணுக்கு ரெண்டு வழி இருந்துச்சுன்னா பிரச்சன இல்ல
ஆஹ்
நம்ம பயப்படாம போட்டுறலாம் ஏன்னா எல்லாரும் இருப்பாங்க பாத்துப்பாங்கனு
என்ன பண்ற தோழி வேற எங்கயும் நீங்க போளீங்களா தோழி
வந்து செரியா கேக்கல தோழி நீங்க என்ன சொன்னீங்க
நீங்க இப்ப விடுமுறைக்கு வேற எங்கயு போளீங்களா கேக்குறே
இல்ல தோழி நா ஊட்டிக்கு மட்டு போயிட்டு வந்த
ஆஹ்
அங்க மட்டு போயிட்டு அப்புறமா வந்டோம் அப்புறமா இங்கதா பீச்சுக்கு போனோ
ஆஹ்
தா போணு வேற எங்கயு போல வெயில்னாலயே முடியல தோழி இப்ப போறதுக்கு வீட்டு வெளியிலயே போ முடில னால
அது நாவோ கரக்ட் தாங்க தோழி
அதனாலயே நா போ யோசிக்கிறே இப்போல்லா நா ஒக்காரவே மாட்டே வீட்ல இப்ப இருக்குற இந்த நிமிஷத் க்கு வெள்ள போனா இன்னு வெந்துருவ போலருக்கு
ஆமா சாய்ங்கால தா எப்ப போலமோ அப்டினு இருக்கு
ஆ அப்டி இருக்கு சோ அதனால தா நா போறதே இல்ல இப்போ
அப்டியே அந்த
எங்கெயுமே போறதில்ல இப்பே
ஆமாக்கா அனல் அடிக்குது
ஆமா வெயில் பொயிட்டா கூட அந்த வெப்போ அப்டியே இருக்கு
ஆ
வெப்பத்துனாலதா ஆ முடியவே மாட்டே மார்க்கெட்க்கு கூட இதலா இப்ப போற பேல
அ சாய்ங்கால
சொல்லி எல்லாத்தையு கொண்டு வர சொல்லிருவ
ஓ சரிங்க சரிங்க சரிங்க
அந்த மாரி வெப்ப அதிகமா இருக்கனா என்னால முடில தாங்க முடில என்னால அதனால போறதே இல்ல உங்களுக்கு எப்படி மார்க்கெட் எல்லா முன்னையா தோழி
ஆ கிட்தா எ எங்களுக்கு கிட்டதா தோழி கிட்டயே
நல்லது நல்லது எனக்கு கிட்டதா ஆனா நா போமாட்டிங்கறே இப்போ
ஆ ஒரு அஞ்சே நிமிஷந்தா
போகாமலயே இருக்கே ஆ எனக்கு அதே மாரிதா இருக்கு பட் நாந்தா இப்ப போறதே இல்ல கண்டிப்பா என்னால மு டியாது நா போமாட்டே அப்டின்னு சொல் க்கு போகாமலே இருக்கேன்
நானு வீட்லயே இருக்க அதனால அப்டியே எங்கன்னா வாக்கிங் நடக்கிற மாரி அப்படியே நடந்தே
முன்னாடியெல்லாம் போவேன் ஏன்னா அப்ப கொஞ்சோ வெயில் இருக்காது இல்லியா சும்மா வாக் பண்ற மாதிரி போயிட்டு வந்துருவேன் ஆனா இப் போணும் போறதே இல்ல வாக்காவது எதாவது என்னால முடியல பாருன்ன அப்போ வீட்டுலயே உட்காந்துருக்கேன்
வீட்டுக்குள்ள போனாலே நம்ம வா போன மாதிரி ஆயிருது
ஆ அங்கேயே ஸ்கூல்ல அங்க ஒரு நிமிஷம் வெளியில ஒரு நிமிஷம் அந்த மாதிரி தான் நி நிக்கிறேன் இப்ப எங்கே அங்கே வாக்கெல்லாம் போறதிப்போ நான் போறதே விட்டுட்டேன் இப்போ வெயில் போட் விடடா அப்பறமா பாத்துக்கலாம்
ஆ, நாங்க கீழ் வீட்லதா இருக்கோ இருந்தாலுமே எங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்குங் தோழி
நா வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் தோழி எனக்கு மேல வந்து வீ டு இருக்கு ஆனா வீ டுக்கு அப்பறமா மொட்ட மாடி இருக்கு எனக்கு மொட்ட மாடியோட ஃபுல் வெப்பமு அப்டியே எறங்குது
ஐயோ கண்டிப்பா உங்களுக்கு ஏறங்குமே நீங்க ஆனா சும்மா ஃபேன இருந்தாலா இருக்கவே முடியாது ஏசி இருந்தா மட்டும்தா இருக்க முடியு
ஆ, அப்படித்தா இருக்கு எனக்கு அந்த வெப்போ வரு து பாருங்க ஃபேன் போட்டாக்கூட ஃபேனே ஆஃப் பண்ணிட்லா போல இருக்கு ஃபேனே ஃபுல்லா இழுத்து விட்ருது ரொம்ப ரொம்ப ஹீட்டா இருக்கு இப்போ முடியல எப்போ இந்த வெயில் போகுனு இருக்கு இல்ல அந்த மாரியு அடிச்சுதா இருக்கோ தோழி எதுவுமே அந்த மாரி ஆன மாரி எனக்கு தெரில
ஓ நடந்து கூட
அது எப்படினா ஏசி ரூம்க்குதா கரெக்ட்டு உம் அது ஏசி ரூம்குதான் கரெக்ட்டு ஏன்னா ரெ ஏசி போட்டு வெச்சிருன்னா அந்த செவுரெல்லாம் அப்படியே கொஞ்ச ஜில்லுனு இருக்கும் அது அப் அப்படி இருக்கும் ஆனா ஹீட்ல அதெல்லாம் ஒர்க் ஒர்க்காகல
ஆனா எங்க
வீட்ல வந்து ஹீட்டு தா குடுக்குது ம்
ஓ ஓ ஓஆ அவுங்
அந்த மாரி தா இருக்கு அப்டியா இல்ல
ஆமா
செரி செரி
இந்த அனல் இந்த வெயில்ல கூட அந்த வீடு சில்லுனு ஆஹ் இத்தனிக்கோ அவுங்க கீழ் வீடு
அது வேற ஏதாவது பிராண்டா இருக்கு நாங்க அடிச்ச இது வேறாவா இருக்கோ அது தனியா இருந்திருக்கோ
ஆஹ் இருக்கலா
அல்லது நல்லா இதாகோ சிலது கொஞ்சொ கம்மியாகோ அந்த மாரி கோ எனக்கு உள்ள ரூம் வந்து அவ்ளோவா ஹீட் இல்ல அது கொஞ்சொ பரவால்ல கரண்டே போயிருச்சுனா கூட கொஞ்சொ நேரொ படுத்திருக்கலா அங்க அவ்ளவா தெரியாது ஆனா ஹால்ல இருக்க முடியாது ஹால்ல ரொம்ப கஷ்டோ
நா ஹால்ல கொஞ்சோ நேரொ ரூம்ல கொஞ்சோ நேரொ திரும்ப ஹால்ல கொஞ்சம்
அப்புறம் உம் நீங்க சொல்லுங்க தோழி அப்புறமா
ந நமக்கு கொடுத்த நேரம் முடிந்துவிட்டது அடுத்த கால்ல பேசுவோம் தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி அடுத்த கால்ல பேசலா ரொம்ப நன்றி தோழி சேரிங்க தோழி வணக்கம்